எப்டிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க
நல்லா இருக்கேங்க
செரி செரிங்க என்ன மாடில இருக்கீங்ளா
இல்லங்க கீழ தா இருக்க ரூமில்ல இருக்க ஃபேன் சவுண்ட் இருக்கும் ரொம்ப சத்தமா இருக்கா
அப்டில்லா இல்லங்க சும்மா தா கேட்ட இல்ல ஈவினிங் டைமா இருக்கே மாடி எங்கன்னா போயிருக் இருக்கீங்களா அப்டின்ற மாரிதா கேட்டங்க
இல்ல இல்ல மேலலா செம வெயிலுங்க சுத்தமா முடியாது
சேரி சேரிங்க இன்னுமே வெயிலு கம்மியாவுலீங்களா
இல்லங்க இங்க செம வெயில் தாங்க அஞ்சு மணி ஆனாலுமே செம்ம வெயிலா இருக்குங்க
ஆமா ஆமாங்க ஏ ஒவ்வொரு பக்க ஒவ்வொரு மாரி இருக்குங்களா
ஆ அதுவே மாரி ஈவினிங் ஆயிடுச்சு அப்டின்னன்னா செம வந்து எப்டி சொல்றது காத்து வரமாட்ட ட்டுங்கது ஒரு மாதிரி அனலா ஒரு மாதிரி நமக்கு இருக்கோலங்க அந்த மாதிரி இருக்குங்க மூச்சே விட முடிலங்க ப்ரீத் பாடுறதுக்கே கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குங்க இப்பல்லா
ஓ அந்த அளவுக்கு இருக்குங்கலா நானுமே அப்டிதாங்க சாட்ட்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயில் வரும்னு நெனைச்சிட்டு சாட்டர்டே வந்து துவுவச்சு போட்டலாம்னு சொல்லிட்டு மேட்டு எல்லாமே துவச்சி காய வைக்கலாம்னு காய வச்ச அன்னிக்குன்னு பார்த்து மழங்க அடுத்த நாள்ல்லா காயம்னு சொல்லிட்டு அப்டியே விட்டுட்டங்க பாத்தா அடுத்த நாளுுமே வெயிலே பெருசா வரவேல இன்னிக்கு பார்த்தா இன்னிக்கு நல்லா வெயில் ஆஹ் ரெண்டு நாள் முன்னாடி போட்ட கா மேட்டு வந்து இப்பதா காயுது இவங்க எல்லா நம்பி இந்த வெயில் மழையிலல்லா மேட்ட துவக்கறதே தப்பா போச்சுங்க
கண்டிப்பாங்க அதே மாதிரி பார்த்தோ அப்டின்னா அந்த அளவுக்கு அனல்லா இருந்தாலுமே ஈவினிங் ஆனா கொஞ்சமாச்சு மழ வந்துடுதுங்க நேற்று வந்து கொஞ்ச லைட்டா தா தூறல் போட்டுச்சு லைட்டா மழ வந்தது ஆனா முந்த நேரத்துலா வந்து நல்லா மழங்க இடியும் இடிச்சதது அதே மாதிரி மின்னலும் வந்தது நல்லா மழ வந்தது
ஆமாங்க இந்த மழயும் வெயிலயு நம்ம நம்பவே முடியல நேத்துமே அப்டித்தாங்க மழ வந்துச்சுங்களா சரி நானுமே வந்து ஒரு பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார கிட்ட போய் கேட்ட அவரு என்ன செய்யவே வீட்டுலங்க என்னங்க கண்டுக்கவே விடமாட்டாங்க
கண்டிப்பா ஆனா வந்து ஒரு சிலருக்குலா அந்த எ வந்து தின்பண்டங்கள் தா ரொம்ப பிடிக்குது நல்லா சாப்டணும்னு நெனைக்கிறாங்க எனக்கு அது மட்டு ம தா புடிக்கும்ன்றாங்க ஏன்னா எங்க வீடலயுமே அவங்க அவ்ளோ வந்து அண்ணாவோட ஒய்ஃப் யு வந்து என்னன்னா என்ன பொருள்்தானக்கா நா விரும்பி சாப்டுவ மத்தெல்லா நா அந்த அளவுக்கு சாப்ட மாட்டங்க்கா அதே மாதிரி கேக் சா புட்றாங்க அந்த மாரி தாங்க சாப்பிட்றாங்க நாங்க சாப்பிட்றதெல்லா அவ்ங்க அந்தளவுக்கு சாப்ட மாட்டிக்கிறாங்க
ஆமாமாங்க இது என்னன்னா கொஞ்சோ கொலஸ்ட்ரால் இருக்கவே கொஞ்சோ அவாய்ட் பண்ண சொல்றாங்க அது எனக்குமே புடிக்கு அதுக்கு என்னங்க பண்ணற்து என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக் சாப்பட வேண்டியதானுங்க இவுர் வந்து செய்யவே விட மாட்டக்காங்க என்ன எங்கைய கட்டி போட்ருக்காங்க எண்ணைல கை வெக் க கூடாதுன்ட்டு
கரெக்ட்டு தா அது ஒரு தடவ நம்ம சாப்ட்டு இது பண்றது பிரச்சன இல்ல அப்பப் ப செஞ்சுட்டே இருந்தோ அப்டினா அது ஒடம்புக்கு கெடுல்ல
ஆமாங்க இன்னோன்னு வந்து செரி நம்மளுக்கு நா கூட ஓகேங்க இப்போ ஜென்ஸுக்கெல்லா பேசிக்கா கொஞ்சோ வந்து ஆ கொலஸ்ட்ரால் இதெல்லா கொஞ்ச ஏறாம பாத்துக்கணும் ஏன்னா அவங்க ஹார்ட் வந்து கொஞ்ச பாதிக்கோங்க சோ அதனால நானுமே வந்து சேரி வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு நா அந்த அளவு செய்யறது இல்லங்க
கரெக்ட் தாங்க கரெக்ட்தா அதே மாதிரி வந்து எங்க வீட்லயுமே வந்து ஸ்டார்டிங் அவங்க கல்யாணோ ஆய்ட்டு வந்தபோது அ ம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ப ஜ்ஜி, போண்டா அ உர்ளக்கெழங்கு பஜ்ஜி அந்த மாரி செஞ்சுட்டு சாப்ட்டுட்டே இருந்தாங்கங்க எனக் கு வந்து நா எப்டினா அ ஹெல்த்து விஷ்யத்துல நா கரெக்டா இருப்பே டெய்லியுமே சாப்ட்டோ அப்டினா வந்து அது வந்து கண்டிப்பா வந்து கொலஸ்ட்ரால் ஏத்திரு அப்டின் சொல்லிட்டு நா சாப்ட மாட்டே என்னைக்காச்சு ஒரு நாள் சாப்ட்டே அப்டின்னாலுமே ரெண்டு பீஸ் அஞ்சு பீஸ்க்குள்ளதாங்க எடுத்துப்பே அதுக் மேல சாப்ட மாட்டேங்க அதுவே எனக் தெர்ஞ்சு அதிகோ ரெண்டு இல்லனா மூணு தா எடுத்து நா சாப்புடுவே அப்பிடியே சாப்ட்டுட்டு வர வர அப்பாக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி கோல்டு ஆய்டுச்சு அந்த எண்ணைங்கல்லா சாப்ட்டு ரொம்ப கோல்ட் ஆய்டுச்சு அவுர் ரொம்ப கொஞ்சோ கஷ்டப்பட்டாருங்க அன்னைலிர்ந்து வந்து இப்ப கொஞ்சோ ரொம்ப செய்யறதில்ல ஏனா வய்சா னவ்ங்க வீட்ல இருக்காங்க கண்டிப்பா அவுங்கள விட்டுட்டு நம்ளால சாப்ட முடியாது புடிச்சது செஞ்சு சாப்புட்ணு அப்டின்றத்துக்காக நாங்க எதுமே செய்யறதே இல்லங்க நா சாப்ட்டே அப்டினா ஹெல்த்து கான்சியஸா தாங்க சாப்டுவறே
ஆமாமாங்க இன்னோன்னு வந்து நம்ம வெளிய சாப்ட்டோன் வெச்சுக்கோங்க பஜ்ஜி போண்டா ஒரு பத்துருபாய்க்கு இருவதுருபாய்க் வாங்குவோ ஒரு முப்பதுருபாய்க் வாங்குவோமா வாங்குவோமா ஆ எல்லாரு வந்து ஷேர் பண்ணி சாப்ட்டு விட்ருவோ ஆனா வீட்ல செய்யுமோது என்னன்னா எப்டியு ஒரு கை அதிக்மாய்டு அத்னால என்ன பண்ணுவோனா நெறைய சாப்டுவோ எங்க வீட்லல்லா நாங் பஜ்ஜி சு சுட்டா ஒரு ப்ளேட்டு ஃபுல்லா வெச்சு நல்லா தின்னு தின்னுன் தின்னுவோ அதுவே நம்ம ‌கடைல வாங்னா ரெண்டு பஜ்ஜி மூணு பஜ்ஜி நல்லா வயிறு ‌ஃபுல்லாய்டுங்க அதனால நம்ம இந்த மாரி விஷ்யங்கள கடைலயே வாய்ங் சாப்ட்டர்லான்ற மாரி எங்க கணவர் சொல்லுவாங்க
கண்டிப்பா கரெக்ட்டா தா சொல்லிருக்காங் நானுமே வீட்லே செஞ்சாலுமே அஞ்சுக் மேல சாப்பட மாட்டேங்க ஒரு சில நேரத் துலல்லா அதிகமா சாப்புடுவே ஏனா சின்ன சின்னதா பீஸஸ்சா இருந்தமோது அஞ்சுக் மேல சாப்புடுவே அவ்ளோதா ரொம்பல்லா சாப்ட மாட்டே ஹெல்த்துலயே நா கான்சியஸ்ஸா இருப்பே இந்த பச்ச பயிறு ஊறு வெச் சு வேக வெச்சு சாப்பட்றது சுண்டல் சாப்பட்றது சுண்டலுமே நா வேக வெச்சாலுமே கூட எண்ணைலல்லா‌ வெச்சு தாளிச்சுல்லா‌ சாப்ட மாட்டேங்க வெறும்னே சுண்டல் வந்து வேக வெச்சிட்டு தண்ணிய‌ மட்டு இருத்துட்டு நா அப்டியே சாப்புடுவேங்க ஏனா எண்ண போட்டு நம்ம தாளிச்சு சாப்ட்டோ அப்டினா கொலஸ்ட்ரால் கொழுப்புல்லா கொஞ்சோ அதிகமாகுன் சொல்வாங்க அதனால அது ஒடம்புக்கு நல்லதில்லன் சொல்வாங்க அன்னால் நா மோஸ்ட்டா வந்து தாள்ச்சு கூட சாப்ட மாட்டேங்க வெறும்முனே அப்டியே சாப்டுவேங்க அதுக் கே எங்க வீட்லருக்கறவ்ங்கல்லா ஒரு நேரத்துல திட்டுவாங்கங்க ஏ அநியாயத்துக்கு இப்டி இருக்க அல்லியா அ ஆல்ரெடி ஒல்லியா தா இருக் கே இன்னு என்ன உனக்கு ஹெல்த்து கான்சியஸ் அப்டின் சொல்லிட்டு திட்டுவாங்கங்க எங்க வீட்ல
ஆமா ஆமாங்க நா வந்து என்ன பண்ணுவேணா நைட்டு எல்லா பயிரு வேக ஊற வச்சிருவே அடுத்த நாள் வந்து பாத்தீங்கனா விசில் விட்டுருவே‌ நல்லா ஒரு ஏழு விசில் விட்டா நல்லா வெந்துரு வெந்துட்டு நல்லா சாப் பண்ணிப்பே வெங்காயோ அப்புறோ து துருவுன கேரட்டு ம் து துருவுன பீட்ரூட்டு கொத்தம்பிலி கருவேப்பில அப்புறோ சேட் மசாலா பெப்பரு அப்புறோ சால்ட்டு ம் பிங்க் சால்ட்டு இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேங்க இது எதுவுமே இல்லங்க பாயில் பண்ணத இது ஒரு சாலட் மாரி சாப்பிடுவேங்க இந்த நம்ம ஊற வைக்கு போது கொஞ்சோ வேர்க்கடலையு நம்ம சேர்த் து ஊற வச்சு இன்னோ நைட்டே முழு வேர்க்கடல வறுக்காதது ஊற வச்சுட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க அம்மையா இருக்க ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு சேலட்டுங்க அது இது சாப்பிட்டோனு வச்சிக்கோங்க ஒங்களுக்கு மத்தியானத்துக்கு வரைக்கு பசியே எடுக்காது நீங்க நம்ம இட்லி தோச சாப்பிடறதுக்கு பதிலா இத சாப்ட்றனுங்க
அப்டியா ஆமாங்க அதுவு வந்து ஒடம்புக்கு நல்லதுதா நீங்க சொல்ற மாரி நம்ம வந்து வேக வச்சுட்டு வங்காயோ தக்காளி எல்லா போட்டுக்க தயிரு போட் அந்த மாரி சாப்ட்டோ அப்டினா அதுவுமே ஒடம்புக்கு நல்லதுதா அதுவுமே நம்ம சாப்பாடா சாப்டறலா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாரி அது கூட வந்து ஒரு முட்ட வந்து ஆம்லெட் மாரி போட்டு இல்ல வேக வச்சோ சாப்ட்டிங்கனா கரெக்டா ஒரு டயட் மெயின்டெய்ன் பண்ண மாரி இருக்
ஆமாங்க டயட் ஃபுட்டு தா ஆக்சுவலி இது நா வந்து கொஞ்ச நாளைக்கி டயட் இருந்தே ஆனா என்னால ரொம்ப நாள் இருக் க்க முடியல ஒரு ஒன் கே ஜி கிட் ட்ட வந்து ஒன் வீக்லயே நா வந்து கம்மி பண்ணே அப்ப மார்னிங் டைம்ல வந்து நா இந்த மாரி தா எடுத்துப்பே இன்னு என்ன பண்ணுவேனா வெஜிடபிள்ஸ்லா சேர்த்து ரெண்டு முட்ட நெறையா எண்ணெ விட மாட்டே நா நான்ஸ்டிக்லயே செஞ்சுடுவே ரெண்டு முட்ட அப்புறோ இந்த வெஜிடபிள் இந்த இதுலா ம் நல்லங்கா வெங்காயோ அத எல்லா போட் டு அந்த முட்டையில ஒரு பெரிய தோசமயி செஞ்சு சாப்ட்ருவே அது வந்து என்னன்னா எனக்கு நல்லாவே வந்து ஃபில்லிங்கா இருக்கு மத்தியானோ வரைக்கு எனக்கு பசியே எடுக்காது அந்த மாரி இருக்கு ஆனா நல்லாவே ரிசல்ட் தெரியுதுங்க என்னன்னா எனக்கு சாப்பிடுறது வந்து கஷ்டோ இல்லங்க என்னன்னா ஆ நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்காக செய்ய முடியல அடுத்தவுங்களுக்கு ஒரு மாயோ நம்மளுக்கு ஒரு டைம் இருக்க மாட்டுக்க அதனாலயே நம்ம வந்து கொஞ்சோ அவாய்ட் பண்றோமே தவிர மத்தபடி ஹெல்தியா சாப்பிடறதுல்லா பிரச்சனையே கெடையாது அது என்ன எதோ ஒன்னு சாப்பிட குடுக்குறாங்களா சாப்ட்டோமா பில்லாவதா வயிறு அதுதா வேணு டேஸ்ட்டு அதெல்லா நா பாக்கவே மாட்டேங்க இன்னொன்னு இந்த சாலட் டேஸ்ட் ச்சாவே தா இருக்கு நம்ம செஞ்சு சாப்
ஆ ஆமா ஆமா தயிரு அதெல்லா போட்டோ அப்டினா அந்த பக்கோ தானாவே வந்துரு புளிப்பு வந்துரு காரமு வந்துரு கரெக்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு நீங்க சொல்ற மாரி நானுமே அப்டிதாங்க யாருனா செஞ்சு குடுத்தாங்க அப்டினா சாப்பிடுடற மாரி சாப்டுவே அதுக்குதா அம்மா இருக்காங் நல்லா எனக்கு தேவன்ற மாதிரி இந்த சிக்கன்னா கூட வந்து வெறுமனே பெப்பர் போட்டு வறுத்து குடுப் பாங்க நல்லா இருக்குங்க சாப்ட்றதுக்கு நீங்க சிக்கன் பெப்பர் ட்ற ஃப்ரைட் ரைஸ்லா செஞ்சிருக்கீங்ளா
அ அது நானு வந்து ம் இப்ப வந்து எனக்கு புடுச்சது வந்து சிக்கன் சுக்கா தாங்க ஸ்டாட்டிங்ல வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் அந்த மாரி செஞ்சுட்டேங்க எனக்கு இப்ப ரொம்ப புடுச்சது சுக்காதா ஃப்ரைடு ஆனியன்ஸு அ கர்டு அப்றொ எல்லா மசாலாவு போட்டுட்னுங்க கஸ்தூரி மேத்தி லைட்டா லெமனு உப்பு எல்லா போட்டு சிக்கன்ல போட்டு மேரி மேரினேட் பண்ணு ஃப்ரைடு ஆனியன்ஸ் தெரியலங்க மெலிஸ் மெலிசா கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத் துக்கணு ஆன் ஆயில்ல வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலர் வர்ணு கோல்டன் ப்ரவ்ன் சோ இது எல்லா போட்டு மேரினேட் பண்ணிர்னு மேரினேட் பண்ணிட்டு எவ்ளோ நேரொ ஊறுதோ அவ்ள் நேரொ விட்டு நெக்ஸ்ட்டு வந்து இத கடாய்ல போட்டு கிண்டு கிண்டு கிண்டு கிண்டு கின்னு கிண்டி அத வந்து நல்லா சுண்ட வெக்கணுங்க சுண்டு ஞ்சோ அந்த எண்ண பிரிஞ்சு வரனுங்க
என்னென்ன மசாலால்லா போடுவீங்க நீங்க
மசாலா வந்து பாத்திங்கன்னா ஆ மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஆ அப்றொ வந்து கரம் மசாலா இது வந்து சிக்கன்னால நம்ம கரம் மசா நல்லா போட்ருக்க சிக்கன் மசாலா வந்து சிக்கன் மசாலாவு நம்ம வந்து போட்டுக்லாங்க
செரி
நல்லா போட்டு நம்ம மேரிநேட்டிங்
பண்ணிட் ஆ சேர் சேர் கூட தயிர் ஆட் பண்ணுவீங்களா
ஆமாங்க தயிர் தாங்க மெயினு தயிர் நல்லா புளிக்காத தயிர் வந்து மேரினேட் பண்ணி நம்ம வந்து வெய்க்கணுங்க
சேரி சேரிங்க கண்டிப்பா நானு முயற்சி பண்ணி பாக்குறே மெளகு வந் சிக்கன் பெப் பெப்பர் வச்சு நா சாப்டுவே ஏனா அதுவுமே நம்ப்ளுக்கு பெப்பருன்றது எதிர்ப்பு சத்தி சிக்கனுன்றது வந்து ப்ரோட்டீன்றதுனால அந்த மாரி செஞ்சுருக்கே நீங்க சொன்ன மாரி வந்து சுக்காவு நா செஞ்சு பாத்துட்டு சொல்றேங்க கண்டிப்பா
ஆமாங்க அப்றொ நாங்க ஒரு எடத்துல வந்து கீமா பிரியாணி வந்து ஒன்னு சாப்ட்டோங்க அல்டிமேட்டா இருந்ததுங்க கொழந்தை இப்ப வந்து அந்த கீமா வந்து நம்ம ஈஸியா கொடுத்துட்லா சாப்புடவு அவுங்களுக் ஈஸியா இருக்கு கொத்தி குடுத்துருப்பாங்கள சே கீமானா என்ன கொத்தி தான பண்ணுவாங்க சிக்கன சோ அது வந்து ரொ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டா இருந்ததுங்க இதுவ்ருக்கு நா அத சாப்ட்டதே இல்லங்க கீமா பிரியாணி அன்னக்கி சாப்ட்டப்போ ரொம்பவே எனக்கு ரொம்ப புடுச்சு போச்சு எங்க ஹஸ்பண்டுமே அதுல இருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்ட்டாருனா இன்மே கீமா பிரியாணி நம்ம செஞ்சு சாப்டுவோ அப்டி சொல்ல ஆரமிச்ட்டாங்க சஸரி
சேரி சேரிங்க நீங்க செஞ்சிருக்கீங்களா கீமா பிரியாணிலா
நா வந்து நார்மல் பிரியாணி தாங்க செஞ்சிருக்கே கீமா பிரியாணி இது வருக்கு ட்ரை பண்ணது ஆனா அது இவரு சொல்லிட்டுதா இருக்காரு அ கீமா வந்து நம்ம வாங்கி தம்பிக்கு வந்து செஞ்சு குடுக்குணு அப்டின்னு
ட்ரை பண்ணுங்க நல்லா தா இருக்கு எங்க ஊர்லலா வந்து பாட்டில்லா வந்து செய்வாங்க நானா வந்து அந்த அளவுக்கு வந்து சரியா சாப்ட மாட்டே ஆனா எங்க பாட்டிலா வந்து செஞ்சு குடுப்பாங்க அ பெரியவங்களுக்கா இருக்கட்டு சின்ன பசங்களுக்கா இருக்கட்டு ஆ நல்லாருக்கு அந்த வா வாசனையே வந்து நல்லா வரு சாப்பறதுக்கு எல்லாமே
ம் ஆமாமாங்க அம் நா ஆக்சுவலி பிரியாணி வந்து ஆ எனக்கு வந்து எல்லா ரைஸ்லுமே புடிக்கு சீரக சம்பாவுமே புடிக்கு அப்பறம் பாஸ்மதி ரைஸ் மே புடிக்கு அ பாஸ்மதி ரைஸ் வந்து பாத்தீங்னா ஒரு சில எடத்துல ந ல்லாவே பண்ணுவாங்க அது சீரியஸா அது ரொம்பவே புடிச்சிருக்கு ஆனா ஒரு சில பேருக்கு புடிக்க மாட்டக்கு எங்க ஹஸ்பண்டு புடிக்கல புடிக்கலன்றாங்க ஆனா வந்து ஒரு சில கடைங்கள் நல்லா சாப்டும் போது பரவால்லங்க நல்லா பண்ணிருக்காங்க இதேமே இருந்தா சாப்பல்லா அப்டின் சொல்வாங்
கண்டிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து ஆனா நமக்கு புடிச்சது வந்து எல்லாருக்குமே புடிக்கணுன்றது க்கு இல்லதா நமக்கு புடுச்சதான எல்லாருமே சாப்ட்டாங்க அப்டின்னா நம்ம கண்டிப்பா வீட்ல சமைச்சு செய்யலா ஒரு சு அவுங்க ஹஸ்பண்ட்க்கு புடிக்கல அப்டின்னா அது செஞ்சு நீங்க மட்டு சாப்பறதாந்தா கண்டிப்பா நீங்க சமைக்க மாட்டீங்க அதனால அது அப்டியே தா போகு
ஆமாங்க இன்னொன்னு என்னன்னா லேடிஸ்க்கு புடிக்கலன்னா கூட மாத்திப்பாங்க ஆனா இந்த ஜென்ஸுக்கு வந்து புடிக்கலன் வந்தாங்னா எதுமே மாத்திக் மாட்டாங்க அவுங்க நம்மளதா மாத்தி விடுவாங்ளே த